ஆ வணக்கம்
ம் வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்
ஆ நல்லா இருக்க அம்மா நீங்க ஆ எல்லா நல்லா இருக்காங்க பாப்பா எப்டி இருக்காங்க
நல்லாருக்காங்க
ஹோம் ஒர்க்லா முடிச்ட்டாங்ளா நாளைக் ஸ்கூல் வேற
ஐயோ அதுதாங்க இந்த மூண் நாள் லீவு விட்டாங்க அவுங்க அந்த கடைசி நிமிஷத்துல அந்த என்ன சொல்றது ஞாயித்து கிழமனா ஞாயித்து கிழம அந்த நைட்டு வரைக்கு உட்காந்துப்பாங்க அதுக்கப்பறோ தா வந்து ஹோம் ஒர்க் எழுதனு அப்டின்றதுதா வரு அவுங்களுக்கு அது வரைக்கு வந்து நா சொன்னாலு கேட்க மாட்டா இல்ல இல்ல நம்ம வந்து அப்றோ பன்லாமா லீவ் தா இருக்கே இப்ப நேத்து எழுத சொன்ன நேத்து சாய்ங்காலோ நேத்து சாய்ங்காலோ வெளிய போயிட்டு வன்ட்டோமா அதுக்கு முன்னாடி சேர் நம்ம சாய்ங்காலோ வெளிய போறோ காலைல எழுதிடலா பாப்பா அதா ஞாயித்துகிழம இருக்கு அப்ப எழுதிக்கலா அப்டின்னு அவுங்க ஜாலியா சொல்றது ஆ அதுக்கு வேற டெஸ்ட் வேற அவளுக்கு நடந்துட்டு இருக்கு பீரியாடிக் டெஸ்ட்டு அதுக்கு உட்காந்து இந்த இந்த சாய்ங்கால நேரத்துல உக்காந்து சொல்லி குடுக்கணு ஒரு சமயம் நம்ம சொல்ற எல்லாத்தையு ஏத்துப்பாங்க அழகா டெஸ்ட் எழுதுவாங்க நம்ம பிள்ளைங்க வீட்ல டெஸ்ட்டு எழுத வச்சி அனுப் புவோ நல்லா படிப்பா அங்க போயிட்டு வந்து அம்மா இன்னைக்கி இது நல்லா பண்ணனு எனக்கே தெரியல ஆனா நா நல்லா தா எழுதுன ஏதாவ்து கத சொல்லுவா செரி செரி ஓக இன்னு தெரில இப்பதான ஆ சொல்லுங்க
உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்ளே கொஞ்ச நேரத்துல எல்லாமே படிச்சிர்லா ஆனா அந்த மூடு வரவைக்கிறதுதா கஷ்டோ படிக்கணுன்னு உட்காந்து புக்க எடுத்துருவாங்க ஆனா கவன ஃபுல்லா வேற எங்கியோதா இருக்கு
அதேதா அதேதா இவ்ளோ வந்து
டிவி போட்றோன் சொன்னுன்னா டிவில தா இருக்கு
ம் தனியா கொண்டு வந்துர்ணு இப்போ எங்க வீட்லே பாத்தீங்கன்னா அ அம்மாலா இருக்காங்க நா கொஞ்சோ அவ்ள தனியா ரூம்க்கு கொண்டு வந்து அவள இங்க தா உக்காந்து படிக்க வைக்கணு அப்டின்னா படிக்க வச்சருவ ஒரு ஒரு சமயோ சில சமையோல்லா விளையாட்டுத்தனோ அப்டியே சுத்திக்கிட்டே இருப்பா நம்ம எவ்ளதா கூப்ட்டாலு அதுகப்றோ வந்து நம்ம ஒரு சத்தம் போட்டாதா வந்து பயந்து வந்து உக்காருவா
ம் நா அத தா சொல்லுவ திட்ட வைக்காதீங்க எதுக்கு திட்ட வச் சொல்லும் போதே சரினு கேட்டா எதுக்கு திட்டிட்டு இங்கே நமக்கு இத இருக்கு ஐயோ பாவு திட்ரோமே திட் ரோமே சொல்ட்டு அவுங்களு ஒரு மாரி நீ ஏன்னு சொல்ட்டாலே போது மூஞ்சி எல்லா ஒரு மாதிரி வாடிடு அதுவே தாங்க மாட்டாங்க ஏன்னு சொல்லிட்டாலே போச்சு அவ்ளதா இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல வேண
ரெண்டு பேருமே செல்லமா யாரு இதுல கண்டீப்பா இருப்பீங்க
கண்டிப்பானா புரில
கண்டிப்பானா யாருக்காவது ஒருத்தவுங்க கிட்ட கொஞ்ச பயப்படுவாங்கல்ல பசங்கன்னா அது
அ அப்படி ல இல்ல ரெண்டு பேருமே ரெண்டு பே ரெண்டு பேருமே எங்க ரெண்டு பேத்துட்டுமே பயப்பர மாரி நடிப்பாங்க அதாவது அவுங்க எப்டினா ரொம்ப இந்த கொஞ்ச ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்ச ரொம்ப சாஃப் ட்டா அப்டி கொண்டு வந்துட்டோமா அதனால எதுமே திட்ட வேணா என்ன இந்த மாரி கேட்டாலே போது அழுதுருவாங்க உன்னே சாரி சாரி என்ன என்ன விஷயோ தெரியாது அம்மா சாரி அம்மா சாரி எதுக்கு இப்ப சாரி கேக்குறன் கேட்ட தெரியாது அவுனுக்கே தெரியாது நம்ம இப்டி சொல்ட்டாலே அவ்ளோத ஸ்டார்ட்டிங்லே கொஞ்சோ அந்த மாரி கொண்டு வந்துறதுனால கொஞ்ச ரொம்ப கொஞ்சுக்கிட்டு அந்த மாரி இருந்தனால இப்டிதா ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்ருவாங்க ஒரு சில விஷயங்கள வந்து கேட்கவே மாட்டாங்க அப்பதா கொஞ்சோ ரொம்ப டென்ஷனாகு ஏன்னா நம்ம ரொம்ப
இப்போ வந்து பாத்தீங்கனா சில பசங்க எனக்கே என் பொண்ணு வந்து என் வீட்ல இருக்கு போது நா சொல்ற எல்லாத்த யு எனக்கு கேக்குற மாரி இருக்கு நேத்தி நேத்தி இல்ல முந்தா நேத்தி வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அவள கூப்ட்டுட்டு போய்ட்ட அங்க பாத்தீங்கனா அவளோட ஃப்ரெண்டோட பர்த்டே தா அது நா கூப்ட்டு போயிருந்த பாத்தீங்கனா அங்க போய்ட்டு டைம் ஆயிடுச்சு எனக்கு பாத்தீங்கனா கிட்டத்தட்ட மணி ஒன்போது ஆயிடுச்சு நைட்டு இவ வந்து வாப் போலானா இல்ல நா இன்னு கொஞ்சோ நேர விளாண்டுட்டு வரேன்றா நம்ம சொல்றதே அங்க கே கேக்கவே இல்ல எனக்கு ரொம்ப கோப தாங்க முடி ல்ல என்ன பண்றது இவள அப்டின்ற மாரி விடலா ஆனாலு சொல்ல சொல்ல கேக்கவே இல்லனா நமக்கே தெரியு இல்ல என்ன இவ வெளிய வந்துட்டு நம்ம சொல்றத கேக்க மாட்றா வீட் ல வந்து என்ன சொன்னாலு கேட்டுக்கிறாலே வெளியே வருபோது இந்த மாரி இருக்காளே அப்டின்னு பயங்கர கோவோ நீங்க இந்த மாரி என்ன பண்ணுவீங்க
நா பேக்ஸ்மம் டல்லு உக்காந்து பேசுவோ நெ றயா தடவ சொல்லுவோ ஒரு சில நேர கொஞ்சோ கத்துவோ அதுக்கப்பற நாங்களே போய் சமாதான பண்ணிருவோ பாவமா இருக்கு அப்டிந்து நாங்கனா இந்த மாரி வெளில இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி இதுக்லா வெளில கூட்டு போயி இன்னு பழக்கல போனா எதாச்சு ஒரு பங்க்ஷன் அந்த மாரிதா போவோ ஆனா அப்பயுமே வந்து அவங்களுக்கு எப்டின்னா இன்னு வந்து வெளில யாரு கூடயுமே பழகிருந்து அவ்ளோ பழக்கோல்ல ரிலேட்டிவ்ஸ் அந்த மாரி எல்லாரு கூடயுமே பழகினா நானு ஒரே பொண்ணா இவங்களு ஒரே பையே வெளில வந்து யார்ட்டயுமே ஆமா அதனால வெளில அவ்ளோவா யார்ட்டமே அட்டாச்சாயி அந்த மாரிலா
இல்ல ஒரே பையனா தங்கச்சி அந்த மாரி
யாருமே இல்ல யாரு இல்ல எனக்கு நானு அவங்களு ஒரே ஆளு நானு ஒரே ஆளு தா அதனால வெளில அந்த மாரி ரிலேட்டிவ்ஸ் அந்ததுல்லா வந்து அவ்ளோவா இல்ல வெளில நம்ம போகுணு இந்த மாரி அத்த மாமா அந்த மார்ல்லா கெடையாது
ஆ
அதனால வந்து உங்கயே எங்களோடே மட்டுதா அதனால வெளில போனாலு எங்களோட மட்டுதா ஒரு ஆள் தொட்டா கூட அவனுக்கு இதாகாது தொட்டா கூட அப்டி வந்து ஒட்டிக்வா இப்பதா கொஞ்சோ கொஞ்சமா நம்ம அதலா வேண்டா எல்லாரு கூடையு பழகணு அப்டி இப்டின்னு சொல்லி கொஞ்சோ அவனோட வயசு பசங்க இருக் க்கங்க வெளில இருந்து இப்ப வராங்க கொஞ்சோ இதாது ஒரு தூரத்து சொந்தோ அப்டினா அவனோட செட்டு பசங்க கிட்டனா கொஞ்சோ கொஞ்சோ இப்ப பேசுற அளவுக்கு கொஞ்சோ பழகுறாங்க அது எங்களுக்கு என்னனா வந்து நம் நம்ம வந்துப்போ நம்ம கொஞ்சோ ஓவரா வந்து பசங்க கிட்ட வந்து இப்டிதா பேசணு இப்டிதா பண்ணணுன் கொண்ட்டு போறோ ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்டி இருக்க மாட்றாங்க நா வந்து கொஞ்சோ க்ளோஸ் ஆகுறதுக்கு வந்து அந்தளவுக் விடுறது கெடையாது எல்லாருமே பேசுறவிதோ வந்து கொஞ்சோ ரொம்ப ஹார்ஷா இருக்கு அது வந்து நம் நம்ம வந்து அப்படி பேச மாட்டோ வீட்ல நெறய பேரு அசால்டா பேட் வேர்ட்ஸ்ல பேசுவாங்க அந்த மாரி வார்த்தை கேட்ற கூடாது அப்டியே சொல்ட்டு நெறை நெடச்சுல பொத்தி பொத்தி வச்சுக்கிட்ருக்கோ ரெண்டு பேரயுமே நெறய அந்த பழக்க வழக்கங்கள் வந்தரகூடாது அப்டி ஆமா இப்றோ இவ்ளோ தூரோ வந்து கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனோ இல்லாம ஆயிடுல
ஆமா கண்டிப்பா ம்
ஏன்னா நம்மள வளர்த்த விதோ வேற மாரி இருக்கு நம்ம வீட்லல்லா நம்மதா வந்து இப்ப பாத்து பாத்து பண்றோ இது வேற அதுதா கொஞ்சோ பயோ
ஆமா அப்ப நம்ள வளத்ததுக்கும் அதாவது நம்ப அப்பா அம்மா இருந்ததுக்கு நம்ப வளத்ததுக்குமே டிஃப் ஃப்ரென்ஸ் நம்ல நம்ம வளந்த காலமே அந்து கொஞ்சோ டிஃப்ரன்ஸ்தா ஆனா இப்ப இருக்ற பசங்ள நம்ப இன்னு கொஞ்சோ பொத்தி பொத் த்தி என்ன சொல்றது எல்லாத்துக்கு பாத்து பாத்து பாத்து வளத்து ட்டு அப்டிதா இருக்கு ஆ இப் எனா ஏம் பொண்ணு ஆனா கஷ் ஷ்டப்பறானா அவளுக்கு வந்து என்னனா இங்க வெளிய பசங்களா யாருமே கெடையாது இப்ப இந்த நீங்க ட்வின்ஸ்சுன் சொல்றது நல்லா அது ஒரு அட்வான்டேஜூ
ஆமா எங்ளுக்கு அதுதா எனா நாங் எனா நாங்க வந்து ஒரு ஆளு இப் ப்போ அவுங்க வந்து இப்ப இவங்ளு ஒரே ஆளா இருந்திருந்தாங்னா வெளயாட்றதுக்கு வேற வழி இல்ல நாங்க ரெண்டு பேருதா உக்காந்தாகணு
ஆமா இப்ப அவ அப்டிதா வந்து என்னனா என்னியேதா கேட்டுகிட்டே இருக்கா அம்மா வாங்க விளையால்லா ரொம்ப அடம் பிடிப்புகிர் ஆ எனா அவுளுக்கு யாருமே இல்ல பாத்தீங்னா எல்லா நேரமு டி வியே போட்டு விட்டு உக்கார வெக்கவும் முடியாது அவ்ள ஆனா அவ வந்து இப்போ நா வேல செஞ்சுட்ருக்கே காலைல அப்டினானா அவ டி வி தாம் பாத்துட்ருக்கா அப்டி டி வி நா வந்து எப் இப்ப வந்து அவைலெபுளா அவக் கூட இருக்க முடியிதோ அப்ப எல்லா வந்து டி வி ஆஃப் பண்ணிட்டு அவக் கூட விளையாட்றது ஆனா நமக்குமே வந்து ஒரு ஒரு ஏஜ் ஆயிடுச்சா நம்ளுக்கு அந்த விளாண்டுகிட்டே இருக்குனா எவ்ளோ நேரோ நம்ம விளையாடுவோ இல்லையா ஒரு
கூட விடுங்களே இன்னோ ஒன்னு நம்மோ வந்து இந்த வேல இருக்கு நமக்கு கொஞ்சோ ரெச்சேம் இருந்தாதா அவுங்ள நம்ம நல்லா பாத்துக்க முடியு
அதுதா ஆ அதேதா அதேதா எனக்கு அந்த ரெஸ்ட்டே வராது எனா அவக் கூட போயிட்டு நமக்கு கொஞ்சோ டைம் ரெஸ்ட்டு கெடைக்கு நம்ம போய் உக்கார்லான் போவோ அப்பதா நம்ம கிட்ட வந்துட்டு அம்மா விளையாடவா அம்மா விளயாடவா இப்டியே கூப்டுட்டே இருப் ப்பா நானு கொஞ்ச நேரோ சரி விளையால்லானு விளையாடுவா ஆனா விடமாட்டா எ ஏங் கூட நீங்க இவ்ளோதா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்ளா ஒடனே அவப் பேசறத்லாம் பாத்தா அச்சச்சோ என்னடாப் பண்றது சரி ஓகே விளையாடுவோ அப்டின்ற மாரி விளயாண்டுட்ருப்பே நானு
ம் எ ஃபிரெண்டு அப்டிதா சொல்லோம் என்னோட எ ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்சு ஒரு பையே இப்பதா கொழந்த பெறந்துருக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பையே மட்டு இருந்தோப்போ என்னப் பண்ணுனா அந்தப் பையே இப்டிதா நீங்க சொல்ற மாரி அந்த பைய வந்து அடிக்கவே ஆரம்பிச்சிருவா எல்ல மீறிடுச்னா கோவோ என்ன வெளையாடவே வரமாட்டியான்னு அடிக்கலா ஆரம்பிச்சிருவா அந்த புளைய அப்ப என்னாப் பன்ணுவானா அந்தப் ப்ள தொவைக்க போம்போ என்ன உனக்கு என்ன நா ஊங்கூட பேசிட்டே இருக்கனு அவ்ளதானன் சொல்லிட்டு அதுக்காக ஒரு சேர் மாரி ஒன்னு வாங்கி செட் பண்ணிருச்சு அது எப்டினா சமைக்கப் போகும்போது பக்கத்துலியேப் பச்சிட்றது நா என்ன பண்றே நீயேப் பாத்துக்கோ அப்டின்ட்டு இந்த டி வில நம்ம பேசுறோல அதே மாரி இது கடுகு போட்டுக்கறே சீரகோ போட்டுக்கறே அப் அப்டி பண்ணி பண்ணி பண்ணி பக்கத்துல தொவைக்கப் போகும்போது தூக்கிட்டுபோயி தொவைக்கிற எடத்துல பக்கத்துல போட்டர்றது பாத்துக்க இதுதா சோப்பு பாரு இப்டிதா தொவைக்கணும் பாரு அப்பிடின் சொல்லிட்டு தொவச்சிகிட்டே இந்தப் புள ஊர் கதலாம் பேசறது அப்டியே அவனும் ஊர்க்கதலாம் பேசுவா அதுக்கடுத்து இந்தபுள வேல பாத்து டயடாயிருமா அப்ப அவனையுந் தூங்க போட்ரு நீயு டயடா இருக்கியா நீயு கொஞ்ச நேரந் தூங்கி இவ்ளா நேரோ அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ட்டனா ஊன்ட்ட அப்டினு ஏ எப்டி எங்க போனாலு தூக்கிட்டு சுத்தறன் கேப்பே எங்க போனாலு தூக்கிட்டு சுத்து தொவைக்கப் போறதுக்கு என்ன பாத்திரங்கலுவப் போனா கிச் ச்சன் ஸ்லாப்ல எதோ ரெடி பண்ணிருச்சு பக்கத்துல எதுவுமே படாத அளவுக்கு மேல ஒரு இத வச்சு இங்கதா நீ உக்காரணு அப்டின் சொல்லி அவன உக்கார வச்சிட்டு எங்கப் போனாலு தூக்கிட்டே போயிருது நா எப் தொவைக்கிம் போதெல்லா தூக்கிட்டு ஓட்ற கேப்பே நானு பழக்கிட்டே அவன அதுக்கு தகுந்த மாரி எனா ஃபுல்டைம் அவங் கூடியே இக்கணுனா நமக்கு முடியாது அப்டின்ட்டு
ஆமா கஷ்டோ அன்னாது
உம் நாங்க அந்த ஒரு விஷயத்துல நாங்க கொஞ்சோ தப்பிச்ட்டு ருந்தோ என்னட ஒரே ஆளா இருந்திருந்தா எங்களுக்கு பழகுறதுக்குமே ஆள் இருந்திருக்காதுல அவனுக்கு பழகறதுக்குமே நாங்க
ஆமா கண்டிப்பா உம் இது உங்களுக்கு இது நார்மல் டெலிவரியா
இல்ல இல்ல ஆப்ரேஷன் ஆப்ரேஷன்தா
ஆனா வெயிட் லாம் எவ்ளோருந்தாங்க
வெயிட் ரொம்ப கம்மி ஒருத்தே வந்து ஒண்ணு எண்ணூறுருந்தா ஒருத் ஒண்ணு தொள்ளாயிரத்துஅம்பது அவ்ளோதா அவ்வளதான்
கம்மி தா
ஆமா அந்த டைம் கொஞ்சோ எனக்கு வாமிட் இப்பத நிக்கல சாப்டது எதுவுமே தங்கல அந்த ஒன்பது மாசோ இவ்ங்க பெறக்கும் போது கரெக்டா எய்ட் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இன்னக்கிதா ஒன்பதாவது மாசம் பிறக்குதுன்னா இன்னைக்கு பிறந்துட்டான் எட்டு மாசம் தா கரெக்டா அவனுக்கு வளர்ச்சின்னா
அப்டியா அதாவது இந்த ஒன்பதாம் மாசத்துலேயே பிறந்துட்டாங்க கொழந்தைங்க
எட்டு மாசோந்தா வச்சுணும் ஏன்னா நேத்து தான் எய்ட் மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னைக்குதான் ஒன்பதாவது மாசம் பெறந்திருக்கு ரெண்டு மாசம் கொறஞ்சிருச்சு அவங்களுக்கு வயத்தலேயே வளர்ச்சி ரெண்டு மாசம் கொறஞ்சிருச்சு ஆமா வெயிட்டுனால ரொம்ப இல்ல இங்குபேட்டர்ல எல்லா வெக்கல அவு‌ங்க ஹீட்டர்ல வக்கணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க அவங்க இங்கிபெட்டர்லலா எல்லாம் வைக்கல ஹீ்ட்டரு ஏதோ சொல்லி அவங்க வேற இதுல தேவையில்லாம பிறந்த உடனே அடுத்து வெயிட் ரொம்ப கம்மியா இருக்காங்க எப்ப வேணாலும் திடீனு ஒருவேள ஹாஸ் டாக்டர கூப்டற மாதிரி ஆகலானு சொல்லிட்டு அவ் கை இவ்லூண்டா இருக்கும் அந்த கையில வேற வெண்பிளான் எல்லாம் போட்டு பெறந்த கொழந்தைக்கு எங்களுக்கே தெரியாது தூக்கிட்டு போய் இருந்திருப்பாங்க போல அவே ஹீட்டர்ல இருக்கட்டுன்னு சொன்னாங்க ஒரு மோ எவ்ளோ ஒரு ஒரு நாலு மண்நேரம் அஞ்சு மண் நேரோ ஹீ்ட்டர் நைட்டு பெறந்தாங்க நைட்டு ஒரு ரெண்டே கால் ரெண்டு இருபதுக்கு பெறந்தது எங்க கையில மறுநாள் மத் தியானோ பண்ணென்டு மணிக்கு தா கொடுத்தாங்க நெனக்கிறே ஹீட்டர்ல வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு வச்சருந்துட்டு அங்கபோய் வெண்ப்ளான்லா போட்ருந்தாங்க அதலா யூஸே ஆகல கடைசி அத வேற பிடிங்கி அழுக வச்சு
ஆ அச்சச்சோ ஆ
கொடும அதெல்லா அவுங்க வந்து திடீன்னு ஒரு வேள தேவப்பட்டுச்சுன்னா அந்த டைம நம்ம எமர்ஜென்சியில நரம்பெலா தேட்ட முடியாது இருக்கட்டு வெயிட் கம்மினால நமக்கு இதெல்லா கொஞ்சோ முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறது அப்டின்ட்டு வெண்ஃப்ளானு வேற போட்டு வுட்டாங்க வெயிட்டு் கம்மி அப்டின்றதா ஒரு
நீங்க எவ்ளோ நாள் நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க அப்போ
நா ஃபை டேஸுல் வீட்டு வந்துட்டே
வந்துட்டீங்க ஓக்கே ஆ செர்ரி செர்ரி இல்ல நீங்க வந்து கொழந்த இட கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா அதனால ஒரு வேள வச்சிருந்தாங்களோ
இல்ல இல்ல நார்மல் சொல்லிட்டு அந்த மறுநாள் இந்த பன்னெண்டு மணிக்கு கையில குடுத்துட்டாங்க அவ்ளோதா என்னன்னா அவ்ங்க தூக்கம் தூக்கந் தா ரொம்ப ரொம்ப இதா இருந்தது ஏன்னா வந்து அவ்ங்களுக்கு வெயிட் கம்மின்னு சொல்லிட்டு சாலிட் புட் வந்து சேர்க்க ரொம்ப டைம் ஆயிச்சு ரெண்டு வயசு வரைமே வந்து இதுதான் கொடுத்த ட்டு இருந்தோம் என்னா பாலு பால் பவுடர்
ஆ அப்படியா ஓ
எல்லாருமே வேம்மா ஆரம்பிச்சிருவாங்களஎங்களுக்கு
ஆமா ஆறு மாசத்துலல்லா ஆரம்பிச்சிருவாங்க
வாமிட் பண்ணும் போது இவ்னுக்கு மூக்கு வழியே தா வாமிட் வரு இவுனுக்கு வெயிட் வந்து ரொம்ப கம்மியாருக்கு கான் டைஜிசன் ஆகுறக்கு ரொம்ப டைம் எடுக்குது அதனால நீங்க பொறுமையா போறதுதா நல்லது ரொம்போ அவனுக்கு சாலிட் ஃபுட் குடுத்திங்னா அவனோட ஹெல்த் தா பாதிக்கப்படு அப்டின்ட்டாங்க நாங்க அதனால ஒன்னு பிரச்சன இல்ல ஆமா வாமிட் பண்ண மூக்கு வழியா தா வரு நைட் டைம் நம்ம ரெண்டு மணிக்கெல்லா பாத் தா சழுகிற சவுண்ட் கேக்கு பாத்தோனே மூக் வழியா வாமிட் வந்து மூக்கலா வா மிட்டா இருக்கு அவ்ளா ரொம்ப பயப்படுவோ நைட் டயோ
ம் உங்க கூட உங்கம்மாலா இருந்தாங்ளா அப் போ வேல ம் எனக் தனியா சாமளி க்க முடியாதே
அ ஆ இல்ல இல்ல முடியாது ஆ சரிங் தோழி அப்றமா பேசலா நன்றி ஆ